தோ
கேக்குதா ப்ரோ ஆ சொல்லுங்க ப்ரோ ஆ வாய்சுல்லா என்து கரெக்டா இருக்கா
ஆ கரெக்டா இருக்கு ப்ரோ
ஆங்க சரி என்ன டாபிக் ப்ரோ
நா வந்து இதுக்கு போனே அப் அ என்ன சொல்றது அது கிஸ்கிந்தா
ஓ தீம் பார்க்கா சொல்லுங்க எப்டி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா ஓவராலா
ஆமா ஸ்கூல்ல கூடிட்டு போனாங்க ஆயிட்ச்சி டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஆமா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் டூர் ஆ என்ஜாய் பண்ணமா
விட்டாங்ளா
தண்ணுல வேனா என்ஜாய் வேஸ்டா பண்ணே ப்ரோ ஏனா ஃபோன் எத்துட்டு போனு ஃபோ
ம் அலோட் பண்ணாங்களா ஃபோன்ல்லா
ம் அதா அலோ பண்ல யாருமே எத்துட்டு போல எத்துட்டு போனா ஃபோன வாங்கி வச்சுறாங்க எங்கிட ஃபோனே இல்லயே அப்போ ம்
ஆ ஆ
போனா இங்கிருந்து எட்டு மணிக்கு ஏழு மணிக்கல்லா கெளம்பிட்டோ எட்டு மணிக்கு ஸ்கூல்ல இருக்கனுன் சொல்ட்டு ஏழு மணிக்கு கெளம்புனா தா ஆஃப்னவர்ல போனோ இங்க இருந்து ட்ரிப்ள்கேன் போனோ இங்க ரெடி ஆயிட்டு ஏழு மணிக் கெளம்பிட்டு ஏழற மணிக் கெளம்பனா ஆஃப்னவர்ல போய்லா ம் ஸ்டெய்ட்டா நடந்து போன நடந்து போய் தேட்டி டு பி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல பென்சில் ஃபேக்ட்ரிகிட்ட அங்க ஏறி அதுல ஒக்காந்து அங்கிருந்து போணோ பஸ்ல போயிட்டேக்கற ட்டா ட்ரிப் ஆ ட்ரிப்ளிகேன் கிட்ட போய் போஸ்ட் ஆஃபிஸ் அங்க எறங்கிட்டாங்கா அங்க இருந்து ஆப்போ ஆப்போசிட்ல தா ஸ்கூலு போயிட்டு அங்க அ கடைல போய் ஸ்நாக்ஸ் எல்லா வாங்கிட்டு அ பிஸ்கட்டு அது ஆறு நூரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்ட நா மட்டு
ஆ
எல்லாருமே அவுங்கவுங்கய்ய வாங்குனாய்ங்க எங்கிட்ட அவ்ளோதா இருந்துச்சு காசு அப்ப கொஞ்சோ காசு ப்ராப்ளமு ஏனா எனக்கு அதே போது எனக்கு நூறு ரூபாய் அவ்ளோவா இல்ல வீட்ல குடுத்தாங்க இதுப்போதுபா எதுக்கு வேஸ்ட்டா போய் சாப்பாட்
ஆமா ஆமா சாப்ட்டா அதுவு அங்க வேற கிஷ்கிந்தா வேற போறீங்க ரைடுல தா ஒக்கார போவீங்க
சேரி அதனால என்ன பண்ணோ போய் உக்காண்ட்டோ உக்காண்ட்டு அங்க ஹால் இருக்கு ஹால்ல உக்காந்துட்டு ஏ எல்லாருமே வரோவுங்க வராங்க பஸ்ஸு வந்து அம்மா பஸ்ல ஒக்காந்து பஸ் அங்கெந் து ரெண்டு பஸ்ஸு
ரெண்டு பஸ்ஸா
ஆமா ன டென்த் ப்ளஸ் ஒன்னு
ப்ரோ வாய்ஸ் கேக்
ப்ளஸ் டூ ஹலோ ப்ளஸ்டூ எல்லாமே போன அது கரெக்டா போனோ ஒக்காந்தோ ஒக்காரும் போது அ அ பிளேஸ்ஸு கம்ஃபர்டபிள் இல்ல ஆமா டான்ஸ் ஆட சொன்னாங்க நம்பளுக்கு
ம் ப்ரோ உங்க சவுண்டு ஸ்டெக் ஆகுது உங்க சவுண்டு ஸ்டெக் ஆகுது ப்ரோ கொஞ்சோ நெட்ஒர்க் கெடைக்கற எத்லா
கேக்குதா இப்போ
ஆ கேக்குது அப்பப்ப கொஞ்சம்
அப்போ கரெக்ட் நா ம் கரெக்ட்டா இதுல போனோ பஸ்ல போனோ பஸ்ல உக்காண்ட்டு உக்காண்ட்டு போது போது போது போது போது அய்யய்யோ
ஆ சரி சரி இதுக்கப்புறோ
பத்தரமா ஆ பத்து மணி இருஞ்சு அந்த மாரி ரீச் ஆயிட்டோ ரீச் ஆயிட்டு அம்மா இங்க டிக்கெட்டுக்கா கவுண்டர்ல நின்டு அப்போ இருக்கோம் சாருங்கக்கிட்ட எல்லாம் எல்லாமே ரிப்போட்டப் புட்சினு எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு அப்ரமா ஆமா கொஞ்ச கொஞ்சமா உள்ள போனோம் உள்ள போயிட்டு ஒருத்த தங்க அங்க இங்க போய்ட்டாங்க ப்ரெண்ஸ்ங்க நைன் நா என் எங்கே போறதே தெர்ல இப்ப மேப்பும் பாக்கல இப்டி போயிட்டு அப்டி வரணுமா அப்படி போயிட்டு இப்டி வரணுமா தெர்ல ஸ்கூல்ல தா கூட்டீட்டுப்போனாங்க இப்ப முன்னூ ரூபா குடுத்தோ நம்ப அவ்ள தா
அவங்க தானா பரவால்லியே
உணவா கொடுத் உம் கொடுத்துட்டு அப்பமா போய்க் உக்காண் பார்த்தேன் அங்கே போனா எல்லாமே நம்ம ஸ்கூல் பசங்க சொல்லிட்டு பிளஸ் ஒன் பசங்க எல்லாமே தெரியும் அவங்கூடே சுத்திட்டே இருந்த அப்றமா கரெக்டா பாத்து அவங்கே நிக்கறாங்கே டேய் என்னாடா என்னய உட்டு போயிட்டீங்க உங்ககூட தானே சுத்தறே நா இப்ப என்ன யாருக் அங்க வேற கிளாஸ் பசங்க போய் சுத்த முடியுமா வந்து இல்ல இல்ல வாடா வாடா சொல்ட்டு அம்மாவ் ஒரு கப்பு ஆ இருஞ்ச்சு அப்டியே அது ராட்டினம் மாறி இருஞ்சு அது ஆ நிச்சப் ரூம்குள்ள தா சுத்துவ மேல ஃபர்ஸ்ட் ப்ளோர் அந்த மா காட்டின மாதிரிக்கு அதே கீழ தா சுத்தம் அது க அப்பும் சுத்துற அப்படுற ஆட அவங்க
ரோலர் கோஸ்டர்லாம் இருந்துச்சாங்க
போ அ ஆ ஒரு இந்த மார் ராட்னம் சு என்ன வி அம்மா ஸ்விம்மிங பூல் போபோது தா தெரிது நம்ம பசங்க இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு எங்க இருந்துச்சு அந்த பைப் பைப்ல நாலு பேர் உகாந்துக்கணும் ஒக்காந்தி அது பா
ஆ அது நல்லா இருக்கும் ஆமா ஆமா தண்ணிலயே போகுமே தட
க்கது மாதிரி இருக்கும் அதுக்குள்ள போய் மீன் எல்லாமே அந்த மாரி டின்னர் மாரி
ம்
அங்கருந்து அத சுத்திக்கிட்டு கரெக்டா போய் அங்கிருந்து மேல ஏறி புண்ணி இருக்கும் தண்ணி எல்லாம் வேற ஏ டக்கி ஆ அந்த ட்ரக்கிங் நல்லா இருக்கும் சரி எ ஸ்விமி பூல் இருந்து ஸ்விமி பூல்ல போய குச்சிட்டு அப்ப
ம்
லா அப்டி பண்டு சபிட்டி ஜாக்கெட் போட்டுருவாங்க அந்த பைப் இது போட்டுனா அந்த பைப்ல ஒக்காந்து ஒரு ஒரு ஒரு டென் மீட்டர்ஸ் இருக்கும்
அதுல போனீங்களா இஹமாலயா ரைட்ஸ்னு இருக்குமே இஹமாலயா
ஆனா தண்ணீர் முன்னாடியே இருக்கும் ஆ
ஹலோ
ஆமா நறைய தண்ணி இருக்கும் போய் சுத்திட்டு வரும் வருமே அதான சொல்றீங்க ஆ அது அதுல அது போனே அது போன போ போயிட்டு அந்த நடு நடுல நின்னுட்றேன் ஏன்னா எதும வர மாட்டேன்னுது இல்ல என்ன பண்றது அதல்ல பண்ணே அதுலய என்ஜாய் பண்ணட்டு நடுவில் வீழ்ந்துட்டு இதும விமிங் பூலல்லாம் தெரியாது தீபனால தப்பச்சேன் எனக்கு கால் எனா நம் முனிங்கடுவோம் அந்த மாரி ஹைட்டு
ம் ம்
அப்டியே குதிச்சி குதிச்சி குதிச்சி குதிச்சி அப்படி போய்ட்டு மூண் நாள் ப்ரோ நா அஞ்சாவது ரவுண்ட் போயிட்லா நா மூணாது ரவுண்டா அங்க போய் நின்னுட்டு அங்கிருந்து அங்க வந்து எல்லாருமே தள்ளிவிடுறா ஏ போ போ போ போ மேல போ மேல போ மேல போ சொல் சொல்ட்டு எல்லாமே ஏறிட்டு அப்றமா வந் சுனாமி நாலு மணி அப்படிய எல்லாம் சேர்த்து போனேன் வண்டி வண்டி வண்டி வண்டிய ஓட்றது அந்த மாரி சொன்னாங்க சரி அதால போய் பாத்துட்டு லன்ச் டைம் ஆயிடுச்சு லன்ச்சு வந்து வீட்லயே கட்டி கு குடுத்து உட்றாங்க லெமன் ரைஸ்
ம்
ஆ லெமன் ரைஸு முட்ட வச்சுட்டு அ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா உக்காந்து சாப்ட்டு ஒரு ஒரு ரெண்டு மணி ஆயிச்சு ஒன் ஆஃப் அன்வர்ல எந்துச்சி ரெண்டு மணி ஆயிச்சு அப்றமாட்டு ரெஷ்ட்ரூம் போயிட்டு எல்லாமே பண்டித்திருப்ப
ஹாரர் ஹவுஸ்ஸு ஃபன் ஹவுஸ்ஸு மீரர் ஹவுஸ்ஸுல்லா இருக்குங்க
அ அதெல்லாம் போணோம் ஒரு இது போயிட்டு அந்த அது அது எல்லாம் பாத்துட்டு அத எதுமே அட்ராக்டா அவ்வளவா இல்ல
இல்லையா சரி சரி
சரியா அதுவும் டு திரும்பவும் வந்துட்டோம்
உம்
ஆ வந்துட்டு திருப்பி என்ன பண்ணோ கிருஷ்ட கிட்ட வந்து ச திருப்பும் அந்த பசங்கள் விளாட்றது அ சின்ன பசங்க விளாட்றது அ தன் நிண்டா அந்த ஷவர் மாதிரி அந்த பைப்புல இருந்து வரும் வரும் அந்த மாதிரி இருந்துச்சு அதுல போய் குளிச்சுக்கிட்டு இருந்தோம் சும்மா பொம்ம வந்து உச்சா பேயிற மாதிரி அந்த மாதிரி அதெல்லாம் போயி
உம்
இது பண்ணிட்டே அப்றமா அனௌன்ஸ் பண்ணாங்க சுனாமி வரும் சொல்லிட்டு ஸ்விமிங் ஃபூல் அந்த
எல்லாரு எல்லா கும்பல்லும் அங்கதான இருக்கும் அப்புறம் பார்க் சொல்லுவாங்க
குளிச்சுட்டு இருந்தோம் அது அந்த சைட் லாங்கா போனுமா ஸ்விமிங் பூல் தெரிய மாட்டேந்து யார் யாரும் குளிக்கிறவுங்களா யார் யாருமே போய் இது பண்றது வேற ஸ்கூல் பசங்க வேற வந்து எதாச்சும் பிரச்சனை ஆயிடுமோ சொல்ட்டு நம்ம சார் இருந்தாரு சார் கூடே போணோ போயிட்டு அம்மா ஸ்விமிங் பூல் வந்துச்சு பாருங்க அப்பப்பா இந்த மாரி ஸ்விமிங் ஃபுல் வந்துச்சி எல்லாமே இது பண்ட்டோம் அந்த மாதிரி விளையாடி நாலு மணி அஞ்சு மணி அப்பப்பே ஆயிச்சு டைம் ஆயிச்சு ஆறு மணி ஆ வேன்லே கெளம்பிட்டோ இங்கேருந்து பண்ணி பஸ்ல உக்காந்து தூக்கம் வருது பாருங்க ஐயோ எல்லா அப்டி தூக்கோ சரி ஓகே முடிஞ்சிச்சு ஆமா சரி முடிஞ்சிச்சுன்னே சொல் எதுமே சாப்பிட்ல அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே பஸ்ல முடிஞ்சிச்சு வா ஓபன் மட்டும்
எதுமே சாப்பிடலையா
அதான் லன்ச்சு சாப்டம்லயா அவ்வளோதா ஏன்னா அத நா லெமன் ரைஸ் சொன்னனே
ஓ சரி சரி சொல்லு
அப்பமா நெறைய சாப்ட்டா நெஞ்சுல இருக்குன்டு எல்லாமே அ கொஞ்சம் தா எடுத்துட்டு வந்தாங்க ஆ சாப்ட்டு சரி பஸ்ஸு வர வரிக்கு போய் போர்பன் பிஸ்கட் இருந்துச்சு ஃப்ரெண்டுய அதுே ஆளுக்கு ஒன்னு ஒன்னா சாப் ட்டுட்டு அப்பயே நடந்து வந்து பஸ்ல உக்காண்ட்டோ உக்காந்து ஒரு மண்நேர தூங்கிட்டோ எல்லாருமே தூங்கிட்டு கரெடீடா ஸ்கூல் கிட்ட உட்டா ஸ்கூல் கிட்டேருந்து அங்கேர்ந்து ஜூஸ் டீ குடிச்சிட்டு அப்படியே உக்காந்தோ பஸ்ல அங்க இந்த வீட் டு வருது கரெக்ட்டா வீட்டு போய் உக்கார வர வர மாட் டேன்து அங்கேர்ந்து சென்டரல்க்கு போய் ஐயோ முக்கா மணி நேரம் ஆயிருச்சு
அப்படியா
ஆமா
ம் ஏளோ தூர உங்க ஸ்கூல்லேருந்து ஆ கிஸ்கிந்தா
அங்கேர்ந்து ஸ்கூல்லேர்ந்து கிஷ்கிந்தா வர ஒரு நாலு ஹவர் ஆயிச்சு ஆ நம்ம ஒம்போது மணிக்கு ஆமா ஆறு ஆறு மணிக் கெளம்பு கெளம்பி வந்தது ஒம்போது மணிதா வந்து ஆ இது ரீச் ஆணோ
ஓ அவ்ளோ நேர அடிச்சா செரி
ஆமா டைமு கன்ஃபார்ம் தெர்ல ஒம்போது மணி கரெட்டா ஒம்போது ஒம்போதர ஆயிச்சு வந்தோன்னே நா போய் வீட்டுக் கெளம்புறனு சொல்ட்டு எல்லாமே ஸ்கூலுக்கு வந்து இது பண்ணிட்டு போயிருது சார் நம்ம வீட்டு டுக்கு போறோ சொல்ட்டு நாங் வீட்டுக்கு கெளம்பிட்டோ வந்தோனீனே வீட் வீட்ல வந்தோன்னே சாப்ட்டுட்டு தூங்குறதுனா அவ்ளோதா முடிஞ்சச்சு முன்னா நாள் ஆமா முன்னா நாள் லீவு என்ன பண்றது சரி வெயிட்டு ம் சனிக்கெழம தா வெயிட் பண்ணாங்க அது ஞாயித்துக்கெழம
செரி செரி ஒங்களுக்கு இன்னா ரைட் அங்க ரொம்ப புடிச்சிட்டு இருந்துச்சு போனீங்களே
அன்னக்கி என்னான்னா இது இதுதா சுனாமிதா எனக்கு புடிச்சிருந்ச்சி ஆனா ரோலர் கோஸ்டெல்லா போறதுக்கு லைன் நிக்குதுது மு மா முப்பது பேர் இருக்காங்க அதுக்கு பின்னாடிதா நம்ம போனு
வேறு தோழா ஸ்கூல் பசங்க நீங்க அட்டன் பண்ணிங்களா இல்ல வேற ஸ்கூலருந்து வந்ட்டாங்களா
நீ வேற ஸ்கூல் பசங்க மூணு மூணு ஸ்கூல் வந்துச்சி அக்மா லேடீஸ் ஸ் ஸ்கூல்ல வந்துச்சு அது மாரி அதா சாரின்னா எதுமே இது கேக்கல அங்க ரிசப்ஷன்ல கேட்டிருந்தா ஸ்கூல் பசங்க யார்னா ச்சியா குட் ஆல்ரெடி புக்கிங் பண்ண தானே அது கரக்டாருக் கோ சொல் அந்த டைம்ல கேலஸ யாராச்சும் ட்டு அந்த டைம்ல கேக்கல வேற ஸ்கூல்ல யாராச்சு வராங்களா எது சொல்லிட்டுது பண்ணாங்களா சரி ஓகே ட்டு நா தலவலி சொல்டு ம் சே அதா உட்டொ கரெக்டா பத் பத்து மணி பத்து ப பத்து பஸ் பதிநிறளஞ்சு நாய்ிஜ்ஜிஸ் வந்தனப்ப்
ம்
வந்துட்டு அப்பமா வீட்டுக்கு வந்ட்டு அப்பனறமா வந்துட்டோனே இந்த மாரி சுத்தண இந்த மாரி போன போய் பேசிட்டே இருந்தே ஆ சொன்னாங்க சரி ஓகே என்ஜாய் பண்ணியா ஓகே சொல்ட்டாங்க ஆமா ஒக்காந்து ட்ரெஸெல்லா சேஞ்ச் பண்ட்டு திரும்பவு குளுயல் போட்டு தண்ணீல குளிச்சிட்டு அப்பா போய் டெஸ் சேஞ்ச் பண்ணிட்டே தூ எதும் வேணனா போய் பொய் தூங்கீட்டே கால்ல ஏந்திச்சே ஃப்ரஷ்ஷா இந்துச்சி மைண்ட் அசி இந்த இ
சேரி இவர்ட்ட சேதி வேற ஸ்கூல்ல வந்துட்டு சொல்லலாம்
ஆமா ப்ரோ நா மறக்க மாட்டே ப்ரோ அது
எப்டி மறக்க முடியும்
ம்
ம் ம் செரி ப்ரோ
ம் சேரிங்க ப்ரோ நா வெக்கிறே
அ பாப்பா